பிளாக்
ரா
உம் கேக்குது கேக்குது நீ எடுத்துட்டியா காலேஜுக்கு ட்ரெஸ் எல்லா
நா முதல்ல காலேஜே சேர்ல
என்னது ஒ ஆமால்ல
நா என போட்ருக்கே அது வர்றதுக்குள்ளவ் உசுர் போய்ரும் போல ஒம்ப வெய்ட் பண்ண வேண்டியதாருக் பயமா இருக்கு சேர்ந்துருவே அதா நாய்
எங் எங்க அப்பா வந்து ஒரு எக்ஸ்போ போர போடு போட்றாங்ளாம் மய்ங்க கோயம்புத்தூர்ல ச்சி
அப்பா போட்றாரா
எங்க அப்பா இல்ல
நீ தானே எங்க அப்பாவ எக்ஸ்போ போடுறாராமான்னு சொன்னே அஹாமா
எங்கப்பா போட்றாரா சொன்னே எங்கப்பா போடல எங்கப்பா கூட்டிட் போறேன் சொன்னாரேன் சொல்ல வந்தே போட்றாரே எங்கப்பா போட்டா அவ்வா அஹ் அங்கு போய் எடுக்கலா அப்டிங்கிறாரே
ஓ ஓய் கே ஓகே அம்மா அங்கல்லாம் ரொம்ப ச்சீப்பா படைக்கு ஆனா என்ன நீ தேடனு
தேடணு ஆமா நம்ம நெனக்கிற மாரில்லா கடை இன்னிக் ஒரு கடைக் போய் பாத்தே அட சிம்ளர் டிசைனு கச கச கச கசன்ட்டுருக்கு கே அப்பல்லாம் போட்டா அவங்களுக்குல்லா புடிக்காது அது த்ரீ ஹண்ட்ரட் சொல்றாங்க ம் ஆமா அனா இந்த ஆப்ல எல்லாம் பாத்தது டூ ஹண்ட்ரட் டூ ஃபிப்டி அந்த மலாம் இருக்கு
ஆ பரவாயில்ல அ
அ ஒரு நால் ம் ஒரு நாலு டாப் எடுக்கலான்ட்டு இருக்கேன்
ஓ எடு கரெக்டா தான் இருக்கும் பத்து மாவா
இல்ல பத்து மானா போதுமா ம்ச் நாலு டாப் கரெக்டாருக்குமா அப்
இப்ப வந்துட்டு நீங்க நாள் நாள் போட்லாம் அஞ்சாது நாள்க்கு என்ன பன்னுவ
அஞ்சாவது நாளை என்ன போடன்னா ஃர்ஸ்ட் டே போடத திருப்பி போடு
பிளாக்
வீட்ல என்னன்னு பாக்கலாம் ஓபன் ஆ ஃபர்தால ஓபன் டைப் இருக்கும்ல
ஃபர்தால ஆமாம் ஆமா பட்டன் வச்ச ஃபர்தா
அ அந்த ஃபர்தர இப்ப வந்து பிளாக் கலர் டி ஷர்ட்டா அந்தம போட்டு ஜீன் போட்டாலும் அந்த ஃபர்தா போட்டா கூட பரவால
ஆமா அப்படி பண்ணிக்கலா சூப்பரா இருக்கும் எதுக்கு நீ அடக்க ஒடுக்கம்லா பாத்துட்டுருக்க உமென்ஸ் காலேஜ் தான
உமென்ஸ் காலேஜ் தான் இருந்தாலும் நம்ம அப்படிலாம் போடுவோமா
நாங்க ரொம்ப நல்லவங்க வல்லவங்க நாளும் தெரிஞ்ச
ம் குடும்ப குத்து வெளக்கு வெளக்கு தான்
ஆ ஹா என்ன என்ன வெளக்கு ஆமண என்ன சீமண வெளக்கா ஆமண வெளக்கா
அப்படிலாம் இருக்கா என்ன
ஆமா சீமனம் போட்டு வெளக்குருக்
ஓ சீம் ஓ அந்த அ இப்போ ஒரு சீரீஸ் வந்துச்சு பாத்தியா ஃபேமஸ் ஆன சீரீஸ் ஆ
அது ஊரு ஃபுல்லா பேசுறாங்க நான் பேச மாட்னா அந்த சீரீஸ் அ பத்தி
ஏன் பாக்கலையா
பாத் முடிச்ட்டேன்ப்பா நீ பாத்தியா
ஓ பாத்த பாத்த அவ்ளதான் முடிஞ்ச்சா
அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சுது
ஓ நீ எப்போ நெக்ஸ்ட்
நீ வந்துட்டு ரெண்டு மாசம் கழிச்சு செகண்ட் சீசன் வந்துரும்
அதுக்குள்ள எல்லாம் மறந்தே போயிருவாங்க போ
ஆமா ஆனா ஸ்டார்டிங்ல ஃர்ஸ்ட் ச்சி இருபது எபிசோடு் உடுரானுங்க சாமையா போச்சு அடுத்து விட்டனுக்கு பாரு ஒரு பிது எட்டு எபிசோடு லூசு மாரி இருந்ச்சு
ம் அது ரொம்ப கம்மியா இருக்குல்ல டக்கு டக்குன்னு முடியுது
ஆமா இப்பதான் சாட்டான மாரிக்கு எபிசோடே முடிஞ்சிருது இருபது நிமிஷம் அதுல முன்னா டி ஒரு ரெண்டு நிமிஷோம் பின்னாடி ஒரு நாலு நிமிஷோம்
நாலு நிமிஷ அப்பறோ நடுல வந்து ஒரு ரெண்டு ஆடு வரும்ல திருப்பியு பாட் டெல்லா வந்து ம்
அது நம்ம அப்டி போனாலே பத்து நிமிஷந்தா அது ஓடுது
ஆமா
அந்த பத்து நிமிஷ விடறதுக்கு இவளுக பத்து நாள் வெயிட் பண்ண வைக்கிறானுங்க
ஆ இங்னொன்னு எல் பி டபிள்யூன்னு ஒண்ணு இருக்கு அதுவு நல்லாருக்கு பாத்தியா
ஆ ஆனா என்கிட்ட யாரோ சொன்னாங்க எல் பி யூ கிரிக்கெட் ஓட மாரிதான வரு அது ஏன்ட சொன்னாங்க இப்ப ரீசண்டா ஒன்னு ட்ரெண்ட் ஆய்ட்டுருக்கு தெரியுமா கசின்ஸ் அன் கல்யாணம்
ஓ ஆமா அத நா பைர்ஸ்ட்டு மட்டுதா பாத்தே நெனைக்கிறே அதுக்கப்பற நா பாக்கல நல்லாருக்கா
தெரியல எனக்கு ரீல்ஸ்ல அதா வருது அந்த பொண்ணு போய் கல்யாணத்த நிறுத் டு அந்த ஸ்வீட் எடுத்து குடுக்கு ஆ ஃபர்ஸ்ட்டு எபிசோட்லயே கல்யாணத்த நிறுத்திடுவாளா
ஆமா ஃபர்ஸ்ட்டு எபிசோட செக் கே ஃபர்ஸ்ட்டுதா நெனைக்கிறே
எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருஞ்ச்சு எப்பவுமே பசங்க தான போய் கல்யாணத்த நிறுத்துவாங்க என்ன புள்ள பெத்
அ அது என்ன கதன்னா அவங்க வந்து கசின்ஸு
சரி ஆ
அப்போ என்னாகு அப்படின்னா அவ அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகு ஆனா அந்த கல்யாணம் பண்ற பொண்ணு பொண்ணை வந்து இந்த கசின் யாருக்குமே புடிக்காது அந்த பையனுக்கு புடிக்காது
ஓ
ஒரு மாரி சும்மா ஒரு குத்த சொல்லிட்டு சும்மா சண்ட போட்டுட்டு அந்த மாரி புள்ள
ஆ
இப்போ ஒரு நாள் ஆ எல்லா காசின்ஸுலா சேந்து இவ்வளுக்கு வந்து அவன புடிக்கு அப்ப இவ கேப்பா இன்னைக்கு நம்ம வந்து போலாமா ஓடி போலாமானப்பா அவ சேரின்னு சொல்லுவா மூண்ர மணிக்கு வரன்னு சொல்லுவா இந்த புள்ளையு நல்ல பொண்ணு மாரில்லா ரெடி ஆயிட்டு கார்ல வெயிட் பண்ணுவா பாத்தா வர இந்த புள்ள தூங்கியிருப்பா
ஆ
தூங்கி முழிச்சு பாத்த மணி பத்து அந்த மாருக் கு பாத்தா மாப்பிளை வந்துட்டு ஆ மண்டபத்துக்கு போய்ருப்பா அந்த மிச்ச கசின்ஸ்ல்லா மண்டபத்துல தா இருப்பாங்க
ஓ ஆ
தெரியுமல அப்ப என்னாகு இவ கோவத்துல வருவா கார் எடுத்துட்டு வந்து பாத்தா இவ இப்டி ஸ்டேஜ்ல வந்து தாலி கட்டுவா
கட்டியிருப்பாங்க ஆல்ரெடி
ஓ கெட்டிட்டாங்க தாலி எல்லா கெட்டிட்டாங்க அப்பற இவ அழுதுட்டு காருக்குள்ள போய் அழுதுட் டு ட்ரிங்ஸ் எல்லா பண்ணிட்டு திருப்பி வருவா அப்டியே சாரிய எல்லா எடுத்து மடிச்சு கட்டிட்டு கண்ணாடி போட்டு வந்து ஆ ஊட்டிட்டு அப்டியே மேல விட்டு அ அதெல்லா நடக்கு
அப்பறோ எனக்குந் தெரியு அந்த சீன் பாத்தா நா கொஞ்ச மெறண்டுட்டே அப்பா தைரியம்டா அப்டினு இருந்துச்சு
அதுக்கப் அப்பதா அவ எ என் ஏ அவ வந்து வரல அப்டின்னா அவங்கல்லா சொல்லியிருப்பாங்க அவ வந்து அனாதையாயிருவா. அவ கூட வந்தானா அப்டி இப்டி சொன்னாலதா அவ கல்யாணத்துக்கு போயிருப்பா அது மட்டுந்தா பாத்தே அதுக்கப்பறோ பாக்கல நானு
ஆ வேற ஏதோ நல்லதா நல்லாதா ரெக்கமெண்ட் பண்ணி பாக்குறதுக்கு
வேற என்ன தெரியுமா கருவணம் கருவணம்னு ஒண்ணு இருக்கு கருவணம்மா என் யூடியூப்ல தான் இருக்கு சூப்பரா இருக்கு பேயோடது இல்ல கொஞ்சோ த்ரில்லரா இருக்கு செம்மையா இருக்கு
போக்க மாட்டே அவ்வளோ தா நான் பாத்ரூம் போயிடுவே
ஏன்
எனக்கு ரொம்ப பயோ த்ரில்லர் எல்லா செம பயோ நைட்டு தூங்க மாட்டே நானு
ஓ ஆனா சூப்பரா இருந்ச்சு வேற எப்படி
செசினே பார்க்காம சுத்திட்டு இருக்குறே
அப்சசேஷனாஹ உ
அத அந்த நிக்காப் போட்டபள்ள வாடி அப்ஸ்சஷன் பா என்னா வரவே மாட்டேன்ப்பா வரவே மாட்டே ஓ அறவே மாட்டே அப்படின்ட்டு இருந்தே
அது வந்து சைகோ ஏன அந்த
ஆமா சைகோ மாதிரிதா அந்த ஹீரோயின பாத்தாலே லைட்டா உள்ளுக்குள்ளல்ல திகு திகுங்குது ஆனா செமயா புடிச்சிருக்காங்க ஹீரோயின இல்ல அந்த அப்சஸ்னுக்கு ஹீரோயின செமயா பிடிச்சிருக்காங்க அதுல அவ சொல்லுவாலழ நோ நோ அத பாத் அந்த சீன பார்த்தோனே
ஆ
கடுப்பா இருந்துச்சு
உ
நீ ஏனமோ சொல்ல வந்த நான் நடுவுல பேசிட்டே
புரியல
நீ ஏதோ சொல்ல வந்த நா டக்கு நடுல பேசிட்டே
என்னன்னா அ போயி சொல்ல வந்தே தெருலையே
மறந்துடீயா
ஆமா கொஞ்சோ மறதி
ஓ சேரி
வேற என்ன இருக்கும்னு யோசிக்கிறே வேற என்ன பார்த்தேன் நானு எல்பிடபிள்யு நா எம்டிடிவி பாார்த்தே அந்த அந்த த்ரில்லரோடது பார்த்தே
ஹார்ட் பீட்டா அது நா பார்கவே இல்லா என பார்கவே தோண மாட்டேது
அது இழு இழுல்னு இழுக்குமாமா நானூறு எபிசோட் பக்கோ இருக்குன்னு யாரோ சொன்னாங்க
ஆஹ் இது ரஸ்
சோட்டு
நல்லாருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ஃப்ரெண்டு
ஓ எருமசானி ஆமா எரும சானில வரவே தான வருவா
தெர்லயே
அவன் தான் பாக்லையா ஆஹ் பாக்கல எனக்கு ஆட் வரு அதுல ரெசார்ட்ல வந்துட்டு அன்னக்கி சச்சன் பத்தி தான வரு ஒரு ரெசாட்ல ஆஹ்ன் டீ பிளாக் படத்துல வருவான்ல
ஆமா
அது அவ எரும சானில வரவந்தா.
நா என்ன தெரிமா சொல்ல வந்தே அன்னிக்கு எக்ஸாம் டைமு நம்மெல்லா கான்ஃப்ரன்ஸ் கால்ல படிச்சிட்ருந்தோல்ல.
ஆமா லெவன்த்துல
அ அப்போ நீ வந்து எதோ கண்ணாடில பாத்து பயந்து ட்டுதான ஃபோன வெச்ச ஒரு நாளு.
ஆமாடி எனக்கு ரொம்ப பயோ எனக்கு இந்த டக்குனு எனக் கண்ணாடி எல்லா பாத்தேன்னா பய வந்துரு.
ஏ அப்பிடி எதுனால?
தெரல எனுக்கு ரொம்பொ பயோ.
நாலா என்ன பண்ணுவே தெரிமா நாலா என்னபு இப்புடி அ ரூம்ல் லைட்லா போட மாட்டே. இப்டி கண்ணாடி முன்னாடி போய் நிப்பே இப்டி பாப்பே. பாத்துகிட்டே இருப்பே ஒரு மாதி எதோ ஸ் சவுண்டு கேட்டா எஞ்ச்சி போவே எதோ இருக்கா அப்டி எல்லா பாப்பே அந்த மாரி.
அ ஏ நா லைட்ட ஆஃப் பண்ணுவே ரூம்ல ஆஃப் பண்ணாலு கதவு ஃபுல்லா லாக் பண்ண மாட்டே கதவ லைட்டா தொறந்து வெப்பே.
ம்.
எனக் நைட்னா தனியா படுத்தா தூக்கமே வராது.
ஏ?
எனக்கு யாரோ கூட இருக்கணு. எங்க அம்மா கூட
ஓ உங்க அம்மா என்ன பண்றாங்க?
எங்க அம்மா ஃபோன் பாத்துட்ருக்காங்க.
இல்ல எதோ ஒக் போயிட்ருந்த டைலர் தான.
ஆமா பெட்வக்ஸ் டைலர். ஒக் போயிட்தா இர்க்காங்க.
ஓ செர் செ.
ம். அ இ நா கேள்விப்பட்டன் அந்த மேம் இருக்காங்கல்ல நம்ம ரெண்டு பேரு ஒட்டு தா டியூஷன் போனல மேக்ஸ் டியூஷனு ஒரே ஒரு நாள் போனமில்ல அவுங்க ப்ரஃபசர் ஆயிட்டாங்ளாம்மா?
ஆம்மா ப்ரஃபசர் ஆயிட்டாங்க.
ம் நா அன்னிக்கு ஒரு டைம் கேட்டப்போ சொன்னாங்க இந்த மாரி நானு ப்ரொஃபசர் ஆயிட்ட நா வந்து எதுக் கேட்டேன்னா எங்கிட்ட யாரோ மேத்ஸ் டியூஷன்ரு க்கான் கேட்டாங்களா அதனால அவுங்கள குடுக்கட்டா அவ உங்க நெம்பர் குடுக்கட்டான் கேக்கத மெசேஜ் பண்ணதுக்கு வேண்டான்டா நா வந்து இப்போ
ம் ம் ஆனா சூப்பரா சொல்லி குடுத்தாங்கல்ல.
என்னது?
சூப்பரா சொல்லி குடுத்தாங்கனே.
ஆமா லாஸ் மினிட்ல ஆனா உண்மையா சொல்ல போணு வெச்சுக்கோ அப்ப நா டக்கு டக்குனு உங் கூட சேந்து படிச்சனால தா உண்மையாமே நா நல்ல மார்க் வாங்னே மேக்ஸ்ல.
ஆனா நா வந் அதே மார்தா நா டென்த்ல என்ன தப்பு பண்ணனோ அ தேதா டுவெல்த்லியு பண்ணே லாஸ்ட் நிமித்துல போய் டியூசன் சேந்ததுக்கு முன்னாடியே போய் சேந்துருக்லா.
அதுதா நீ எவ்ளோ மார்க்கு டென்த்து மேக்ஸ்ல?
டென்த்லியா தெர்லயே நைன்டி டூ நெனக்கிறே.
ஆ ஒன்னு இல்ல ஒன் மாக்ஸ்லதா மிஸ்டேக் பாக்கி எல்லாமே நம்ம படிச்ச கொஸ்டின் தா வந்துச்சு.
ம்.
எனக்கு எல்லா உ அந்த கொஸின் எழுதும் போது அ இது அரிஃபா கூட படிச்சோல்ல ஓ
ஆ ஜாலியா அரட்ட அடிச்சு ஏ ஒரே நிம்ஷ இரு சார்ஜ் இல்ல சார்ஜ் போட்டு கூப் புட்றே
ஆ சேரி ஓகே
ம்